உம் வணக்கம்
காலை நல்லா இருக்கே சகோதரி காலை வணக்கம்
ஆ காலை வணக்கம்
என்ன பண்றீங்க
ஆஹ் இப்பதான் காலைல வேல முடிஞ்சது மத்தியானதுக்கு இன்னமேட்டு் தான் பண்ணனும் நீங்க.
நானும் எனக்கும் அதேதான் சகோதரி நானும் இப்பதான் காலையில காலை உணவு சாப்பிட்டே செரி அதுக்குள்ள செரி இந்த மிஷி ஷின்ல வந்து துணிய எல்லா செரி நம்ம போடலாம்ட்டு செரி எல்லா எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன்
ஓ செரி செரி ஓகே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சமையல் அச்
இல்ல சகோதரி சும்மா லைட் ஃபுட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது கோதுமை ரவ கிச்சடி பண்ணுனேன்
ஓகே உம்
மதியத்துக்கு வந்துட்டு இப்ப எடையிலதான் நாங்க சிக்கன் எடுத்தோங்களா ஆனால செரி வந்துட்டு இன்னைக்கு முட் முட்ட பிரியாணி பண்ணிக்கலனு சொல்லி அத ட்ரை பண்ண முட்டைய வேக வச்சிருக்கேன் குக்கர்ல
செரி செரி உம்
அவ்ளோ தான் சகோதிரி அந்த ஒர்க்கே நமக்கு பெருசா இருக்குது இங்கே வேற மழங்களா காலையிலேருந்து ஒண்ணுமே பண்ண முடியில வெளியும் நம்ம எங்க யும் போகமுடில
உம் உம்
அங்கென்ன அங்கென்ன சகோதரி ஸ்பெஷல்
இங்க சிக்கன் தான் அஸ்யூஸ்வல் பிரியாணி பண்ணலன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சைட் டிஷ் மாதிரி ஏதாது பண்ணிடும் அதுப்புறம் பச்சடி என் பையனுக்கு அந்த லாலிபாப் சிக்கன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா செரிங்க சகோதரி காலையில என்ன சாப்டீங்க
காலையில இட்லி
செரிங் சகோதிரி நீங்க சிக்கன் பிரியாணி பண்ணுன கடைய் கடையோட பேஸ்ட் உங்களுக்கு வருதுங்களா
இல்ல அதே மா திரி வராது ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் வரும் பட் எங்க வீட்டுல வந்துட்டு நான் இந்த அத அதே ஒரு ரெசிபி தான் திருப்பியும் பண்ணுவேன் ஆனா வந்துட்டு அவங்களுக்கு புடிச்சிருக்கு எல்லாருக்கும் அதனால ரிப்பீட்டடா அதே தான் செய்வேன் இந்த எல்லாத்தையும் போட்டு இந்த குக்கர்லயே வைப் பாங்க இல்லையா அந்த மாதிரி தனியா ஆஹ் தம் மாரி வச்சு அந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது ஹைதராபாத் பிரியாணி மாரிலாம் பட் இப்ப குக்கர்லேயே வந்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டுட்டு அப்புறம் சிக்கனையும் போட்டு எல்லா மசாலா போட்டு அரிசியும் போட்டு ட்டு அப்டியே வேக வைப்பாங்க இல்லையா
ஆமாங் ஆமா பட் ஆனா நீங்க வந்து மூணு விசிலு விட்டீங்கன்னா ரொம்ப இதாயிரும் சொல்லுவாங்களே ஒரு வீசில் ரெண்டு வீசில் பிரியாணிக்கு விடனும் வா
ஆஹ் அதுதான் ஒரு ஒரு விசில் விட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா சிம்ல வச்சிருவேன் சிம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்டியே வேக விட்ருவேன்
சேரிங் சகோதிரி நான் செய்ற நான் செய்ற பிரியானிலா தக்காளி சாதம் மாரி எனக்கு இருக்குன்னு என் கணவர் அடிக்கடி சொல்லுவாரு அதல அந்த சிக்கன் பிரியாணி பண்றதே நா நெறைய பேர் பட் நா விட்டுட்டேன் அத நானு அப்டியே நானு அது இப்பதான் சிக்கன் வாங்கின்னு க்ரேவி கொளம்பு அந்த மார்தான் நாங்க பண்ணிட்டிருக்கோம் இது வரைக்கும்
அப்டியா பிரியாணி ரேரா தான் பண்வீங்ளா
ஆமாங்க சகோதரி ஒரு நாள் சரி ஆசைப்பட்டு நாங்க பண்ணோங்களா அது என்னமோ வந்துட்டு அந்த உப்புக்காரலாம் நம்ம செக் பண்றதுக்கு வந்து இந்த தண்ணியில நம்ம டேஸ்ட் பாப்போங்ள அது ஒவ்வொரு டைமும் பாக்கும்போது ஒரு டைம் பாக்கும்போது கார அ வந்து அதிகமா இருக்குனு உப்பு போட்டோம் உப்பு பாக்கும்போது வந்துட்டு இதா இருக் குன்னு சொல்லிட்டு இந்த மாசா மாத்தி மாத்தி போடும்போது அரிசியே பாதி வெந்துருச்சு நாங்க குக்கர் மூடி போடாமலயே அப்டிங்க போ அப்டிங்கபோது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விசில் வராம கொஞ்சம் தம் மட்டும் போட்டு நான் பண்ணிட்டனா ஆனா டேஸ்டு வைஸ் கொஞ்ச நல்லா இரு பட் வந்துட்டு இது கடையோட டேஸ்ட் வந்து வரலேன்னு சொல்லிட் ட்ருந்தாங்க
சரி சரி ஆமா கடையோட டேஸ்ட்லாம் வராது அவுங்க என்னெல்லாம் ஆட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல ஆனா நம்ம வீட்ல பண்ணும் போது நமக்கு என்ன போடுறோம்ன்னு நமக்கு தெரியும்
ஆமா சகோதரி நானு அப்டிதா நெனப்ப நம்ம கடையோட டேஸ்ட் வைஸ் பண்ண அந்த உதிரி உதிரி எல்லாமே வந்துரு பாக்க கலர்ஃபுல்லா எல்லாமே இருக்கும் ஆனா வந்து ஓரளவுக் க்கு ஒரு அம்பது சதவீதம் தான் மேட்ச் ஆகும் மீதி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த கடையோட டேஸ்ட் வரவே வராது சகோதரி
ஆஹ் அது வந்து அவுங்க குவான்டிட்டி ரொம்ப அதிகமா பண்றாங்க
கண்டிப்பா நம்ப வந் ஆஹ் நம்ப வந்து வீட்ல இருக்குற அளவு மூணு பேருக்கு அளவுக்கு ஏத்த மாரி பண்றது நமுக்கு கொஞ்சோ இதா இருக்கு மாட்டேகு சகோதரி
ஆமா கரெக்ட்டு அதனால கொஞ்சோ எப்பயு கொஞ்சோ டிஃப்ரன்ஸ் இருக்கதா செய்யு அதுக்லா ஒண்ணும் பண்ண முடியாது சில பேரு வந்து இந்த இப்போ அரிசி மட்டு தனியா வேக வச்சு கொஞ்சோ முக்காவாசி வேக வெச்சு எடுத்து அந்த மாதிரி போடுவாங்க அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணது இல்லையா
இல்ல சகோதரி அந்த மார்ல்லா நமக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்குதா சகோதரி வேல நமக்கு ரொம்ப அதிகமா இருக் கோ அதெல்லா நா அந்த மாரி ட்ரை நா எப்யுமே வெஜிடபிள் பிரியாணி எப்டி பண்றோமோ அதே அதே மாரி கொஞ்சோ பிரியாணி ஸ்பைஸஸ் தக்காளி ஆனியன் எல்லா போட்டு வணக்கி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டு புதினா கொத் த்தமல்லி அதோட தயிரு லெமனு புழிஞ்கிட்டோம்னா கொஞ்ச உதிரி உதிரியா இருக்கும்ன்னு சொலுவாங்க
ஆமா உம்
டு அதே மாரி சிக்கன் போட்டு ரைஸ் போட்டு மசாலாலா போட்டு அந்த மாரிதா ச குக்கர்ல தா சகோதரி நா நானு இப்பிடியெல்லா அது தனியா வந்து அது வந்து சொல்றாங்க அப்டி நீங்க பண்ணீங்கனா நல்லா இருக்குங்கறனால அது நம்ம புடிக்குமா செட் ஆாகுமான்னு வேற தெரியாதில்லைங்க
ஆமா என்னைக்காச்சு ஒரு நாள் பண்றத நம்ம எப்பயும் போல பண்ணிட்டாதா பரவால்ல நம்ம புதுசா ட்ரை பண்ணி அப்ரோ கொழ கொழன்னு ஆயிடுச்சு சில டைம் சாதோலா வந்துட்டு ஒரு மாரி ரொம்ப கொலைஞ்சு போன மாரி ஆயிடு அந்த மாரிலா ஆச்சுனா வீணா போயிடும்ல யாராலும் சாப்பிட
கண்டிப்பா ச கண்டிப்பா சகோதரி அன்னைக்கு கு அப்டிதா ஒரு டைம் நா வந்து அரிசி பருப்பு சாதம் செய்யலான்னு செஞ்ச சகோதரி சரி காலைையிலக்கும் மதியத்துக்கும் சேத்து வச்சுக்கலான்னு சொல்லி ரெண்டு பே ரெண்டு நேரத் துக்கு டோட்டலாவே அரிச நா போட்டு மொத்தமாவே அரிசி போட்டு செஞ்சுட்ட அது வந்துட்டு அந்த குக்கர் வந்து சின்ன குக்கர்ல வைக்கவு பத்தளைங்கலாட்டிக்கு எனக்கும் புதுசுல தெருலிங்கலாட்டுக்கு வச்சு அந்த சாதமனு ஆனா பாக்க நல்லா வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சு பருப்பு அரிசி பருப்பு உதிரி உதிரியா டேஸ்ட்டா இருந்துச்சு ச்சு ஆனா வந்துட்டு கொஞ்சோ உப்பு கொஞ்சோ பத்துல காரோ கொஞ்சோ கம்மியா இருக்கு கொஞ்சோ காரோ வந்து அதிகாசா அதிகமா காரோ சாரோ சாப்பிட்றவங்களுக்கு அது கொஞ்சோ ஒத்து வராது மீடியமா அளவா சாப்பிட்றவுங்களுக்கு ஒத்து வரும் என் கணவர் வந்து கொஞ்சோ சாப்பிட்டு மீதி நல்லா இல்லனு எவ்ளவு சாதம் நாங்க கீழதா சகோதரி கொட்டுணோ
அச்சச்சோ ம் அதுதா நம்ம எப்பயு போல பண்ணிட்டாதா ப பரவாலனு எனக்
கண்டிப்பா சகோதரி நா கண்டிப் ப்ப இந்த யூ டியூப்பு அந்த மாரி பல வீடியோலாம் பாத்து நா ட்ரை பண்ணுவேனா ட்ரை பண்ணாம இது எப்டி நீ பண்ண சில சமய ச சில சமய பாத்து நம்ம ட்ரை பண்ணம்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து நல்லா இருக்கும்பாங்க சில சமயம் பாத்தோம்னா இது என்ன நல்லாவே இல்லை இது எதுக்கு எனக்கு போட் வேணா அப்படின்றாங்க
அதுதான் அதுவு வந்துட்டு வீட்ல இருக்குற இப்ப ஹஸ்பண்ட்ஸ்லா என்ன பண்ணுவாங்கன்னா அவுங்களுக்கு புடிக்கலன்னா புடிக்கல அவ்ளதா அத வந்துட்டு சாப்புடணு அது வேஸ்டா போகுமே எப்படியாவது கஷ்டப்பட்டு சாப்ட்றுவோன்லா யோசிக்க மாட் டாங்க வேண்டானா வேண்டா அவ்ளதா இதே நம்மன்னா நம்ம என்ன பண்ணுவோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிருக் கோ எதுக்கு வீணா போகுது பரவால்லா பா ஏதோ ஒன்னு அந்த எதாவது கருகி போயிருந்தா கூட அத எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்ச நல்லா இருக்குறத மட்டு சாப்ட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்ட்ருவோ ஆனா அவுங்கலெல்லாம் அப்டில்லா சாப்பிட வைக் வைக்கவும் முடியாது சாப்டவும் மாட்டாங்க
கண்டிப்பா சகோதரி அப்படிதான் என் கணவரும் அப்டிதான் அன்னைக்கு ஒரு தேங்கா சட்னி அரச்சே சகோதரி நானு தேங்கா சட்னிலா அவங்ளுக்கு இன்னும் பச்ச மிளகா போட்டு அரைச்சா தா ரொம்ப பிடிக்கும்பாங்க நா வந்து கார நா வந்து வரமிளகா வந்து கொஞ்சம் அல்சர் எனக்கு இருக்கனால வரமெளகா போட்டு நா அரைச் சிட்ட நானு அது என்னமோ வந்து ட்டு தம்பி வேற குறுக்க குறுக்க வந்துட்டு இருந்தானுங்களா என்ன அதிகமா போட்டே கம்மிய போட்டே எனக்கு ஒண்ணுமே தெர்ல நாம் பாட்டுக்கு அரச்சிட்டே எனக்கே சாப்பிடும் போது எதோ கொறயா இருக்க மாரி இருந்ச்சு சரி பரவால்ல நாம சாப்படற மூணு தோச எதுக்கு நைட் டைம் வந்து அது ரொம்ப லேட் டைம் ஆயிடுச்சுங்களா அட்ஜஸ் பண்ணி சாப்புடறா சரி நா எப்புடியோ சாப்ட் சகோதரி கணவருக்கு ஊத்தி குடுத்து சட்னியு சாப்புட்டு என்னிக்குமே சட்னி நல்லா தானே பண்ணுவ இது என்ன சட்னி நல்லாவே இல்ல தண்ணி தண்ணி மார் இருக்குனு சொல்லிட்டாரு சகோதரி ஒரே ஒரு தோசையோட விட்டுட்டாரு
அச்சச்சோ ஹ
எனக்கு வேற சங்கட்டமா போச்சு திருப்பி ஏதாவது செஞ்சு குடுக்கட்டுமா கேட்டால் இல்ல எனக்கு ஒண்ணு வேணான்னு சொல்லி அவு படுத்துட்டாங்க நமக்கு வந்துட்டு என்ன தோணுனா இவுங்க ஏ இப்படி பண்றாங்க ஒரு நாளைக்கு நம்ம நம்ம எல்லா நாளு நம்ம ல நல்லா தா சமைக்கறோ ஒரு நாள் வந்து அத அஜஸ் பண்ணி கொற கொறை சொன்னாலும் பரவால்ல சரி அடுத்த டைம் இப்படி இருக்குது இப்போதைக்கு நா உனக்காக சாப்படறேங்கற அந்த ஒரு இது வரமாட்டேங்குது அவுங்களுக்கு
கரெக்டா சொல்றீங்க எங்க வீட்லயு அப்படியேதா நடக்கு அது வேண்டான்னா வேண்டா அவ்ளோதா அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்டுவோன் சொல்ட்டு நம்ம தா அப்பிடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடறமே தவர அவங்க எல்லா வேண்டானா வேண்டா அது ஒரு இப்பதா நீங்க சொல்ற மாரி மூணு தோச சாப்புடறவங்க ஒரு தோசையோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா நமக்கு தான அது கஷ்டமா இருக்கு எனக்கு இது இத நம்ம இன்னொரு வேற சட் னி நா பண்ணி குடுக்குறேன்னா அதையு வேண்டா ஏன்னா நமக்கு கஷ்டமா தா இருக்கு இன்னொரு தடவ பண்றதுக்கு அதயே வச்சு அட்ஜஸ் பண்ணி சாப்ட்ருலான் நம்ம சாப் ஆனா அவுங்க அட்ஜஸ் பண்ணிக்க மாட்டாங்க
கண்டிப்பா நா இதுக்கு சகோதி நா வந்து அதுக்கு பதிலா இருந்துச்னா நா வீட்ல பருப்பு பொடி எல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பே நானு இட்லி பொடி எல்லா வந்துட்டு அத வந்து கொட்டு அப்ப சொன்னாலு ஐயா அதெல்லா நா தொட்டுக்க மாட்ட தோச உ தோச ஊத்துனா மட்டு சகோதரி இட்லி பொடி தோச கேப்பாரு அத மட்டும் இந்த பொடிய மேல தூவிதா ஸ் சாப்பிடுவாரு தவிர தனியா பொடி தொட்டுலா அவரு சாப்பிடவே மாட்டாரு நா வந்துட்டு சரி தம்பிய வச்சுட்டு அவரு இது காலைல ஒர்க்குக்கு போயிட்டாங்னா நம்ம ஏதாது நம்மளால முடியல ரெண்டு தோச ஊத்தி பொடிய தொட்டு சாப்பலா தா ஒரு இதுக்காக அரச்சு வச் சே அந்த எமர்ஜென்சி பர்பஸ் கூட அவங்க அத சாப்ட மாட்டி
அப்பா உம் சில பேர் அப்படிதா அதெல்லா ஒன்னும் நம்ம பண்ண முடியாது அதனால தா எப்பயு வர ஒரு ரிஸ் சிபிய நம்ம ட்ரை பண்ணி அவங்க எப்டி சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி பண்ணடுறதும் பெட்டரு
கண்டிப்பா இன்னைக்கு இன்னைக்கு கொடுக்க சகோதரி காலையில நா வந்து சரி முட்ட பிரியாணி நம்ம பண்ணிரலா நம்ம நம்ம இன்னைக்கு சண்டேங்கரனால நாம லேட்டா தா எழுந்திரு கு ஆனாலு வந்துட்டு ஒரு எப்டியுமே ஒரு ஒம்பது மணிக் தி பால் குடிச்ட்டு நம ஏதாச்சு ஒரு பதினொரு மணிக்கு சீக்கிரம் குக் பண்ணிட்டு பதினோரு மணி பன்னென்டு மணிக்கு சாப்டம்னா எப்டி நமக்கு மதியம் நமக்கு சாப்பிட முடியாது பசியு எடுக்காது ஏதாவது எடையில இது ஸ்னாக்ஸ் மாரி சாப்டா ஈவினிங் நைட்டு தா பண்ணிக்கலா பாத் அவருக்கு அவர வந்து கடைக்கு போ ச முட்ட வாங்க கடைக் போசலான் பாத்த மழ வருதுன் போகலை ங்களா சொல்றாரு நீங்க உங்க தம்பிக்கு நீயு சாபட்டுக்கோ காலையில் காலையில் எனக்கு வனா எனக்கு டி மட்டும் போதும் ந வந்து நான் வந்து மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவரு அப்புறம் என்ன பண்றது அப்புறம் எங்க ரெண்டு பேர்க்கு நாங்க வந்து கோதும ரவை இருந்துச்சுங்களா மா நாங்க நைட்டு தான் தோசை சாப்பிட்டுந்தங்கள சரி கோதுமரவ அப்படியே வந்து கிச்சடி மாறி பண்ணிட்டு அவனுக்குடுத்துட்டு அப்புறம் நானும் அதே சாப்ட் இருக்க நானு
ஓ சரி சரி
என்னனா நம்ம ஒன்னு செஞ்சிட்டம்னா அதோட வேலை முடிஞ்சது அதோடு இருக்கு
ஆமா நம்ம அப்படித்தானே யோசிச்சிப்போம் சரி ஓகே இந்த வேலை முடிஞ்சது இதை கொஞ்சம் ஃபாஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டா அடுத்த வேலை நம்ம பாக்லாம் குழந்தையை பாக்லாம் அந்த மாரி நம்ம யோசிப்போம் கடைசில பாத்தா வந்துட்டு அது புடிக்காம போச்சுனா திருப்பி வந்துட்டு வேற ஏதாவது செய்றதுக்காக நிக்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா இப்போ வா இல்ல சகோதரி இப்போ வந்து இப்போ வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து நான் வந்து நான் வந்து சாப்பிடாம இருந்தாது சரி மதியே ஒரு நேரல டீ காபி குடிச்சு சாப்பிட்டுக்லாம் நம்ம விட்டுலாம் பட் வந்து தம்பிக்கு ஏதாச்சும் நான் அவன கண்டிப்பா மார்னிங் குடுத்தே ஆகணும் அவனக்கு குடுக்காம என்னால இருக்க முடியாது அப்படிங்க போது அவனுக்கு தனியா நீ இப்ப தான் கஞ்சி குடுத்தேன் கஞ்சி கஞ்சி சாப்பிட்டாலும் அதில் ஒரு சத்து இருக்காது சரி வந்து கோதுமரவனா உடம்புக்கு நல்லது அத கொஞ்ச கொஞ்ச லைக் பண்ணி ஏதோ சாப்பிடுவாங்கறனால சரி கிச்சடி மாதிரி அதிலே கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் பட்டாணிலாம் போட்டு பண்ணிலான்ட்டு அப்படியே கிச்சிடி மாரில பண்ணிட்டேன் நானு
ஹ்ம்
அப்பற என்ன பண்றது சகோதரி நம்மளோட நம்ம நமக்கான கடமையை நம்ம பண்ணிதானே ஆகணும் எப்படி இருந்தாலும்
கண்டிப்பா ஏதாவ ஒண்ணு சாப்பிட்டு தானே ஆகணும் வேலை வேலைக்கு அத வந்துட்டு நம்ம எப்படி முடியுதோ நம்ம புதுசா ட்ரை பண்றதுக்கு பதலா நமக்கு தெரிஞ்சதையும் அவங்க என்ன சாப்பிடுவாங்களே அதையே செஞ்சுட்டு போலாம் அப்படின் செஞ்சுட்டுறதான் பரவாயில்ல சரி நம்ம புதுசா ட்ரை பண்ணி நமக்கு புடிச்சிரும் அது நல்லாவ சில நேரம் நம்ம சாப்ட்றுவோம் ஆனா வந்துட்டு அவங்க சாப்பிடாம போனா நம கஷ்டமா இருக்கு அதுக்கு இன்னொரு வேலை வேற நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு அதுக்கு சரி ஓகே இது வேண்டாம் சரி தோசை ஊத்திகொடுக்கவா நம்ம கேட்க எப்பயுமே என்ன ஆகும்னா இப்ப தோசை வந்துட்டு நம்ம ஊத்திடுவோ அதுக்கப்புறமா வந்துட்டு சரிஓ ஓகே நா எல்லாத்தையு நா கழுவி வெச்சிருவ அதுக்கப்புறோ இன்னொரு தோசை வேணு அப்படின்னு கேப் பாங்க எனக்கு கொஞ்சோ சேரி நா அயன் தோழி அடுத்த இதுல நம்ம பேசலாம்
ஆஹ் கண்டிப்பா சகோதிரி ஆஹ் நன்றி சகோதிரி ஆ